எப்டி இருக்கீங்க தோழர்
அ மேடம்
என்ன பண் ஆ சாப்பிட்டாச்சு தோழர் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நா சாப்
ஆ சாப்பிட்டாச்சுதா என்ன செ சாப்பிட்டீங்க
நாங்களா மட்டன் எடுத்து செஞ்சிருந்தோ இன்னைக்கு சண்டேல்ல
அப்புறோ வேற என்ன செஞ்
வேற என்னல்லா பிரெயின் இருக்குல மூள மூளன்னுவாங்க அத த ப்ரை பண்ணி இருந்தாங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப புடிக்கும்
ஓகே
எப்டி அந்த சைய்டுல எப்டி மேடம் உங்க ஊர் சைய்டுல கிளைமேட் எப்டிருக்கு
எங்க ஊர்லாம் செம வெயில் அடி ரெண்டு நாள் முன்ன நல்லா மழ செம மழ
இப்ப மழ இல்லயா மேடம்
ப மழ இல்ல வெயில் அடிக்கிது
ஆ ஆவ்
கிளைமேட் அப்பப்ப தா
கிளைமேட் அப்றோ இங்க புல்லாவே வெயில் தா மேடம் ஃபுல்லா வெயில் தா அடிக்குது ஃபுல்லா மழையே இல்ல எங்க ஊர் சையிட்
ம் ம் பிளான் பிளான் பண்ணிருந்தோம் ஆனா கிளைமெட் நல்லா அது சேஞ்ச் ஆகலன் சொல்லிட்டு போகல
எங்க சேஞ்ச் ஆவுல இன்னு எங்க சேஞ்ச் ஆவுல மொற நீங்க இருக்கிற எடத்துலையா
அங்க ஆம்மா போற எடதுல கிளைமேட் சேஞ்ச் ஆய்ரு
எங்க போலானு பிளான் பண்ணிருகீங்க
வால்பாறை அந்த மாரிலாம்
ஆ இப்போ வந்து அங்க வந்து இப்ப வந்து அங்க வந்து கிளைமேட் சேஞ்சி ஆய்டுச்சு இருக்கு சேஞ்ச் ஆயிச்சிட்ருக்கா
ஆமா ஆமா வெயிலு ண்றாங்க இங் இங்கியு வெயில் அடிக்குதானே அது இன்னோ போகல அனா போன ஒம்போது மாசத்துல ருந்து மழ வரு மழ வரு அது அப்பிடின்றாங்க எது நம்பறதுனே தெரில கிளைமேட் ஒருவாட்டி சேஞ்ச் ஆகுன்ல
பொமுக்கி ஓகே
ஆமா நீங்க எங்கனா போயிருகீங்ளா டூர்க்கு எங்கனா
நாங்க டூருக்கு போயிருக்கோ நாங்க
எங்கங்க போயிருகீங்க
நாங்க வந்து பாதோனா ஆ ஹைதராபாத் போயிருந்தோ ரு வேலையிக்கு போயிருந்தோ அப்ப டூர் பாத்துனா மூணாறு ஒன் டைம் போயிருந்தோ
கே
பிரண்ஸ்ஸ ப பசங்க கூட போயிர்ந்தோ நல்லா என்ஜாய்மெண்ட் தா பண்ணோ அப்றோ பாத்தோனா வேற எங்க அப்றோ ஈஸ்ட் சாகு போயிருந்தோ ம் அப்றோ
எப்டி பிரெண்ட்ஸ்ஸோடதா போனங்க ஜாலியா இருக்குமா
ஆமா ஜாலியா இருக்கு ப்ரெண்ஸ்ஸோட போனா ஊட்ல இருந்தா கடுப்பா இருக்கு வீட்ல இருந்தா கடுப்பா இருக்கு வீட் ப்ர ஒரே டார்சர் குடுப்பாங்க ஓரே கடுப் ப்ப ஒரு அரமணி நேரத்ல வெளிய போய்டுவே
ஓகே ஓகே யார் டார்ச்சர் இப்பைக்கு
ஏ ஆமா எங்க வீட்ல ஒரு பைய பைத்திய ஒன்னு இரு
ஓக் கே ஓகே
அப்றோ இப்ப வந்து பாத் அப்பறன்னா நாங்க எதுக்கு போனோம் அந்த மலைக்கு போயிருந்தோ இது வெள்ளங்கிரி மலைக்கு போயிருந்தோ ஆ அங்க அதாவது சிவன் செல இருக்கு அப்டின்னு சொல்ட்டு போய் இருந்தோ ஒரு ஏழு மல ஆறு மலயோ ஏழு மலயோ இருக்கு
உம் உம்
உண்ட்டு போய் நா அப்பற பாத்தேன்னா இது ஒரு இதுக்கு போய் ஒரு என்னாது பத்தன்னாப் குற்றாலம் குற்றாலத்துக்கு போயிருந்தோ
குற்றால இன்னா ஃபால்ஸ் தானே
ஆமா ஃபால்சுதா
ஓகே ஓ
குற்றால நா ஃபால்ஸ் தா பால்ஸ் வந்து அப்டியே தண்ணி ஊத்துதுல அது ஒரு அருவி மேரி வந்து ஒரு டேம் மேரி இருக்கு அது வந்து நம்ம குளிக்கிறமரி
ஜாலியா இருக்குல
ம் நாங்க போயிட்டு நாங்க பஸ்ட் போயிட்டு அம்மா அதுக்கொரு முருக கோயிலூர்னு போயிட்டோ
ஓகே ஓகே
ரோ முருகன் கோயிலுக்கு மருதம் மருதம் மருதம் மருதமலை மருதமலை அங்க போயிட்டு அங்கிருந்து ஒரு பாத்தன்னா மூவாயிரத் சில்ற டி ஐ டி ஏறியா அங்கந்து முருக கோயில பாத்தட்டு அங்கந்து எறங்கி அங்கந்து வந்து குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு குற்றாலத்துல எல்லா குற்றாலத்துக்கு போனோன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டத்திலே ஸ்டாப் பண்ணு ஃபுல்லா பாரஸ் பாரஸ்ட் அது அங்கிருந்து அவுங்களே ஒரு வேன் வச் ச்சிட்டும் போறாங்க அங்கந்து உள்ள போறது அதுக்கு தனியா பைசா டிக்கெட் எத்துனு அவங்கவுட்டுறாங்க குற்றாலத்து குளிச்சுட்டு அங்கந்து மறுபடியு அந்த வேன்ல இட்னு விடுவாங்க
ம்
ஒன் டைம் டிக்கெட் எடுத்தா போது அங்கந்து வேன் எடுத்துட்டு அப்டியே ஸ்டைட்டா வந் ஈ சா பாதுட்டு ஈசா வந்து வெள்ளங்கிரி ஆகிட்டு வெள்ளங்கிரி பெத்து போயிட்டு வெல்லங்கிரிக்கு அடியே ரெண்டு கிலோமீட்டர் அடியே நம்ம பஸ்ல போவாது ஏழு மணி மேல பஸ் எல்லா போகுது அதுக்கு அங்க இரு இத்தா ஒரு பஸ் கவர்மெண்டு பஸ் ஒண்ணு வந்துச்சு அதுவு போவாதுன்ட அது திருப்பி உடு டாங்க உள்ள உடக்கூடாது அப்பிடின்டாங்க அப்புற வந்து ஆட்டோ ஆட்டோ வச்சு போயிட்டோம்
ஓகே ஏ உள்ள போ கூடாதுன்னா
இல்ல பாரஸ்ட் வந்து பஸ்சு போ கூடாது பாத்தன்னா வெ வோ வனவிலங்கு எலாம் இன்னட என்னட சுத்திகின் இருக்கும் அது வந்து ஆக்ஷன் பண்ணிடும் பஸ்ஸுங்க அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு
ஓகே ஓகே
அப்பற போயிட்டு ஒரு ஆமா நாங்க வந்து வந்து பாத்தா கிளம்பிட்டோம் அங்கேயே சாப்புட்டோங்க அங்கதா நேத்து ராத்திரி சாப்டு ஆட்டோல ஏறிட்டோம் ஒரு செவன் தேட்டி போல ஏறிட்டு எயிட் தேட்டி ஆயிடுச்சு அப்புற இந்த ஸ்டிக்குலா வாங்கி டேங் இங்கந்து கெளம்பி அங்கிருந்து ஒரு ஒன்பது மணி தண்ணி கேன் வாங்குறது ஜூஸ் போங்கறது பிஸ்கெட் வாங்கறது கேனுக்கு டேகு பேக்குக்கு டேகு போட்றது இப்புல்லா பாரஸ்ட் ஆபிஸர் எல்லா நெறைய பேர் இருப்பாங்க அவுங்க வந்து கரெக்டா நம்ம வேற எந்த பொருளும் இருக்க கூடாது ஃபயர் பாக்ஸ் இதெல்லா எடுத்துப் போ கூடாது
ம்
அப்டியே ஒன்பது மணிக்கு ஏற ஆரம்பிச்சு அப்புறம் நைட்டு ஒரு மணிக்கு அங்க மேல போயிட்டு அங்க இருந்து ஒரு மணிக்கு கீழ எறங்கி ஏழ்ரை மணிக்கு இங்க வந்து கீ வந்து கீழ கோயில்ல வந் நா அன்னதானம் போட்டாங்க அதஸ் சாப்டு அங்கந்து பஸ் புடுச்சு மறுபடியு இந்த எடத்துக்கு வந்துட்டு அப்புற வந்து ஒன்னயே பாத்தனா அவ்ளதா கிளம்பிட்டோம் வேன் எடுத்தாச்சி
ம் அப்ற வேற எங்க போலயாங்கக
ஏதாக் மூணாறு போயிருந்தோம்
மூணாறுல நீங்க எப்ப போனீங்க கிளைமேட் எப்டி நல்லாருந்துச்சா
மூணாறுல நாங்க போற டைம்ல மழ ஆயி போச்சு எட்டம்பது வெளில பதினஞ்சு ஜூல ஆகஸ்ட்ல போனோ
ம்
பத்து பதினைஞ்சு பதினாறுல போன கவுவர்மெண்ட் வந்துச்சு வெள்ளி சனி ஞாயிறு அப்புடிபோய்டோ அங்க வ மூன்னாறு போற பத் அதனா இங்கிருந்து பிளான் பண்ணி ரெண்டு வேன் புடிச்சு போறோ போயிட்டு போற எடத்துல பாத்தின்னா இந்த ஆள் த்ரி டே டைம் இருக்கு எல்லாமே எல்லாமே ட்ரிப் பிளான் போட்டிருக்காங்க சென்னை சைட்ல இருந்து போறோம்ல்ல சென்னை செங்கல்பட் டிஸிங் ஃபுல்லா எல்லா சேந்து அப்டி பிளான் பண்ணிருாங்க
ஓகே ஓகே
அதுனால என்ன ஆயச்சுன்னா எங்களால டிராவல் பண்ண முடில
ஓகே
அப்புடியே அதுவே ரொம் ஒரு டிரிப்பே கொஞ்ச இது கொலாப்ஸ் ஆவுற மாரிந்துச்சு அப்படியே நாங்க போயிட்டோ போயிட்டு பாத்தனா இன்னைக்கு ஒரு நாள் பாத்தனா நாங்க ஏழ்ரை மணிக்கு கிளம்புறோ எட்டு மணி மறுநாள் காலைல எட்டு மணி ஆயிடுச்சு நைட்டு் எட்டு மணி ஆயிச்சு எ பன்னெண்டு மணி நேரோ ஆயிடுச்சு பன்னெண்டு மணிவா அப்புறோ நைட்டு் பத்து மணி பன்னெண்டு பதினஞ்சு மண்நேரோ ஆயிச்சு நாங்க போய் சேர்றதுக்கு அது மூணாறுல
ம் ம்
அங்க இருந்து என்ன பண்ணு அங்க சாப் டு அங்க ஸ்டே பண்ணிட்டு ப வேன்லயே ரூம் கெடைக்கிறதுருக்கே அங்க ஸ்டே பன்னிட்டு அப்புறோ ஃப்ரஷப் பார்த்துத் ஒரு ரூம் எடுத்துட்டு அப்புறோ இது பண்றது வெளியே பண்ணு
ம் அப்புறோ வேற எங்க போனீங்க
ஆ
வேற எங்க போனிங்க
வேற எங்க போ போனதுல
இப்ப எங்குனா போவ ட்ரை பண்றீங்களா
ஆமா ஆமா ட்ரை பண்ணினு இருக்கோ
இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கிளைமேட் எப்டி இருக்கு சேஞ்ச் நல்லா இருக்காமா அங்கெல்லா
எங்க அங்கயா
ஆமா
அங்க வந்து கிளைமேட் இப்ப பாத்தீன்னா வெயில் டைம் தா இது
ம்
இருந்தா நம்மளுக்கு கொஞ்சோ இது அதாவது வெயில் டைம் மா இருந்தாலு கொஞ்சோ நல்லா இருக்காது வெயில் டைம்ல குளிர் டைம்லதா நல்லா இருக்கு பனி டைம்ல அந்த மாரி மழை டைம்ல கொஞ்ச பாத்தங்கன்னா ரொம்ப மழை பெய்யக்கூடாது ஒரு மீடியமா இருக்கணு
ஓகே
எல்லா வந்து அந்த இது நல்லா இருக்காது
ம் ம் இப்போ எங்க இப்ப எப்டி சொல்றது இப்போ அங்கல்லா மழ பெய்ற மாரி இப்ப நீங்க ஏனா கேட்டு பாரத்தீங்களா ஏனா கிளைமெட் அங்க ரொம்ப இதுவாருக்குன்னு சொல்லிருக்காங்க
அங்கேயா அது மூனாறு கொடைக்கனல்ல ம் ங்க
சேஞ்ச் ஆயல்ல எல்லாத்தலயு வெயில் அடிக்குதா அதனால எங்கேயு போகாது தோணுது ஏன்னா எல்லா எடத்துலயு வெயில் இருக்கே
ஆமா ஆமா என்னடீனு இருக்கு அதுக்கேத்த மாரி பார்த்தோனா நம்மளு வந்து கரெக்டா தா ஒரு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில ப்ளான் பண்ணா கரெக்டா இருக்கு
ம்
நீங்க எங்கனா ட்ரைப் பண்ணிருக்கீங்களா போறதுக்கு
இல்ல ஒன்னு ட்ரை பண்ணல போகணு ஆனா
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஏதவு இ அந்த சுத்தி காட்டுறக்குது சுற்றுலால்லா சுத்தி காட்டுறக்கு அதுக்கெல்லா ஆள் இருக்காங்க அந்த டைம்ல அவங்க சேர்னா அவங்க சொல்லுவாங்க
ஓகே ஓகே ம் ம்
ஆ அவங்கள எதோ டூரிஸ்ட் எதோஷ் சொல்வாங்க அவுங்கள அவுங்களுக்கு வந்து ஒரு ச ஒன் டே பைசா குடு த்தனு நம்ம வந்து அவுங்க வந்து நம்மளுக் வந்து சுத்தி காட்டுவாங்க என்னென்ன இருக்குது வந்து தெளிவா எடுத்து சொல்லுவாங்க நம்பளுக்
ஓகே ஓகே அப்றொ வேற எதுமே இப்ப எப்டி சொல்றது அங்க அங்க ஊர்லல்லா இப்ப மழ சேஞ்ச் மழ வருதா இல்ல வெயில் அடிக்குது ஏனா எல்லா எடத் துல மழ வெயிலு இப்டின்னு இருக்கு ஏனா இப்ப ஒரு எடத்துல கூட சேஞ்ச் ஆக மாட்டெங்குது அதுனால இப்ப டூர் எல்லா டூருக்கு போறவுங்க இப்ப இப்ப யாருமே போக மாட்டாங்க எல்லாருக்கு ஸ்கூல் ஓபன் பண்ட்டாங்க அதுனால யாரு போக மாட்டாங்க
ம்மா அப்டி சொல்றேனாங்க ஓகே ஓகே நல்லாதா இருக்கு ஆனா அந்த கிளைமேட் வந்து மழை டைம்ல போகாத பனி டைம்ல போனா கொஞ்ச நல்லாருக்கு ஓகே தேங்க்யூ பேசுனதுக்கு ரொம்ப நன்றி
ஓகே தேங்க்யூ